ஆ கேக்
சொல்லுங்க தோழா நம்ம அந்த பேசனதே நம்ப அத அத அந்த பையங்க எடுத்து கொன்றாலு ஆ ஆமா தோழர் கண்டிப்பா
ம் ம் அப்டி உங்களுக்கு எதனா அந்த பொங்கலுக்கு நீங்க ஃப்ரீயா இருந்தா எங்க ஊரு கூட வாங்கக்கா வந்து பாருங்க எப்டி எப்டிலா பண்றன்னு
கண்டிப்பா கண்டிப்பா தோழா எனக்கு அந்த மாரி எனக்குமே வந்து கு எனக்கு வந் அந்த அளவுக்கு வந்து சின்னதுல இருந்து இங்கே வ இங்கே இருந்து இருந்து அது ரொம்ப தப்பு பண்ணிட்டன்ற மாரி ஒரு ஒரு இருக்கு தோழா எனக்கு
ஆமா உங்க பசங்க அது மாரி நீங்க வளக்காதீங்க
உண்மையா இருக்கு பாப்பாவ வந்து இந்த மாரி பண்ணக் கூடாது சொல் சுத்த வெக்கணு நம்ம சின்னதுல வந்து எப்பவுமே வெளி சாப்பாடு சாப்டாம அதெல்லா கொஞ்ச நல்லதுதா வெளி சாப்பாடு சாப்டாம சுத்துறது கூட அவ்வளவா சுத்த கூட்டிட்டு போவாம சுத்துவாங்கல்ல தோழா இப்ப இங்க இங்க இருக்ற வரைக்குமே கொஞ்சோ பேர பாத்தா ஆ காலேல சுத்திட்டே இருப்பாங்க பசங்கள வச்சுட்டு கை கொழந்த வச்சுட்டு சுத்துறாங்க நம்ம விடியோஸ்ல பாக்றோ செல்பிஸ்யில வீடியோஸ் வருது அதுல பாக்குறப்ப தெரியு என்னடா இந்த கொழந்தய வச்சுட்டு சுத்துறாங்களே இவங்கல்லா எப்டிதா எடுத்துட்டு போறாங்களோ கொழந்தய கொழந்தைன்றது வந்து நம்ம ஏதாச்சு ஒந்த பட்டாவே அலர்ஜி ஆயிடு இந்த மாதிரி ஏதாச்சு ஒன்னு வரு இந்த மாதிரி யோசிக்காம சுத்துறாங்க பண்றாங்க கண்டிப்பா என்னந்த பண்டிகை எல்லாமே கத்து குடுக்கணு எந்து வந்து கலப்பட திருமணம் தோழா என்னோட அம்மா வீட்ல வந்து இந்துஸு இவுங்க வந்து கிறிஸ்டின்ஸ்ன்றதுனால கலப்பு திருமணம் அதனால வந்து இப்ப வந்து ஆமாங்க தோழா
அப்போ லவ் மேரேஜாக்கா நீங்க சூப்பர்க்கா உம்
அதனால வந்து இப்ப எல்லாமே இப்ப அவுங்க இப்ப இங்க வந்ததுல இருந்து நியூ இயரு கிறிஸ்மஸ் அதா நல்லா கொண்டாடுறாங்க இப்ப நம்ம வீட்ல வந்து எப்பவுமே பொங்கல் தீபாவளி
ஆமா நம்ம சைடு்ல வந்து பொங்கல் தீப்
ஆ அது சரி அதுக்கு நம்ம சின்ன சின்ன விஷயோ கூட வீட்ல பூஜ பண்ணி பண்ணும் போது அது நம்மளுக்கு ஒரு மன நிறைவா இருக்கு ம்
அந்த கொழுவோ எதோ ஒரு அந்த பதி நறையா சாமிங்கள வெப்போல்ல கொழுவோ எதோ சொல்லுவாங்கள ஆ அதெல்லா நம்ப இந்து சைடு எல்லா ரொம்ப கிரேண்டா
ஆமா கொலு வெக்குறது இந்த கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண வேஷம் போடுறது பசங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி அதெல் ல்லாமே நல்லா இருக்கு நம்ம பாக்குறதுக்கு சேரி பண்றதுக்கு சொல்லி பண்டிக வருதுன்னாவே அது பெருசா பண்ணலனா கூட அந்த பண்டிக வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும் அந்த சாப்புறது சின்ன சின்ன விஷயோ அந்த டைம்லதா நம்ம சாப்புடுவோமே அந்த கொலுகட்டா ஆகட்டும் பாயசோ ஆகட்டும் அந்த வெள்ளரிக்கா அந்த பேரிக்கா அதெல்லாம் சாப்புடும் போது புதுசு நம்ம எப்பமே சாப்படுறது கெடையாது ஆனா எப்பப்ப சாப்புடுற அந்தப் பண்ணிகக்க சாப்புடுறது நல்லா இருக்கு அதுசுசோ சுட்டு வெக்குறது லட்டுஸ் செய்யறது அந்த தீபாவளி டைம்ல பொங்கல் டைம்ல அதெல்லா நல்லா இருக் க்கும் தோழா எனக்குமே நல்லா இந்த பண்டிக வந்தா நம்மளுக்கு புது டிரஸ்ன்றது தாண்டி இந்த சாப்புறது எல்லாமே பண்றது அந்த ஒரு இப்போ இந்த காலத் த்துல இருக்குறவங்க எல்லாமே ஆடரு பண்ணி குடுத்துல்லா எதாச்சு சமைக்கணுனா ஆடரு
ரு எல்லாமே இப்ப ஆடரு தாங்க போகுது
ஆ எதாச்சு சா எதாச்சி செய்யிணுன்னா கூட அது எதுக்கு செஞ்சுட்டு போ ஒரு அதிரசோ செய்யறதுக்கு எவ்ள நேரோ ஆகப் போகுது ஆ கஷ்டப்படுறது ஆ நம்ம ஆடரு குடுத்துருலா கடைல குடுத்துலா அதே மாதிரி சுத்துலா என்னோட சீமந்தத்த கூட செய்யிறதுக்கு செய்யலான் பாத்தா இல்ல எங்கஸ் செஞ்சுட்டு இருக்குறது ஆடர் குடு போ அதெல்லா வந்துரு நம்மளுக்கு வேல இருக் கரெக்ட் டைம்ல இதெல்லா செஞ்சுட்டு இருக்க முடியாது செஞ்சா அது கூடுதலா இருக்கு அந்த டம் ஃபேமிலியா டைம் ஸ்பென் பண்ணலா செய்றப்போ பேசி
அந்த மாரி பங்க்ஷனு அந்த மாரி பங்க்ஷன் எல்லாம் அ ஒரு அக்கா தங்கச்சி மருமக மாமியார் இப்ப உங்க ஒர் ரிலேஷன் மத்த பேரு உக்காந்து சமைப்பாங்க இப்ப உங்க பங்க்ஷனுக்கு இந்த சமைக்கல்லா இது இவங்க செஞ்சா அது நல்லா இருக்கு அவங்க செஞ்சா அது நல்லா செய்வாங்க அப்டின் சொல்ட்டு மாத்தி மாத்தி சமையல் சொல்லுதா அவங்களுக்கு ஒரு சந்தோஷோ ஒரு ஒற்றுமை இது நல்லாக்குல்ல ன் சமச்சது அப்டின் மாத்தி மாத்தி பேசிப் பாங்க இப்ப ஆடரு போட்டா மட நாம் பேசுவொல்ல ஆட்ரு போடது சப்போஸ் நல்லா இல்னா னா பண்றது?
ஆ நல்லா வந்துர்ச்சா நல்லா இல்லயா அது ஒன்னுதா பொ இப்போ உங்க நீங்க எதாச்சு ஒரு ஆர்டர் பண்ணி அ டிசப்பாயின்மென்ட் வாங்கிருக்கீங்ளா தோழா‌ எதா ச்சு ஒன்னு பண்ணி
ஆஹ கா நா எதுவ்மே ஆர்டர் பண்ண மாட்டே கா எங்கம்மா கேட்டா அம்மா சம்ச்சு போடுவாங்க நம்ப எனக்கு அதெல்லா புடிக்காது ஆ எதுக்கு ஆட்ரு போறதுனானால் நம்ப எ என்னா சாப்பற்தா இருந்தாலு நம்ப வாங்கி நம்ம வாங் எப்டி சொல்றதுனா நம்ம செஞ்சே சாப்ட்றலா அதுக்கு
இப்ப இப்ப நம்ப இப்ப இப்ப என்ன சொல்றது இப்ப நம்ம வீட்ல வந்து இப்ப‌ எப்ப மோஸ்ட் ஆஃப் இந்த பாஸ்தால்லா செய்ய மாட்டாங்க அந்த மார்லா செய் மாட்டாங்க செஞ்சாலும் செஞ்சாலுமே நம்ப வந்து நார்மலா இப்ப பிரியாணி செய்ற மாரி செஞ்சுருவாங்க நானுமே அதுதா பாஸ்தா செஞ்சுருவே பிரியாணி செய்ற மாரி செஞ்சுருவே அவ்ளதா த கிரீம் போட்டு செய்யது சீஸ் போட்டு செய்யதுக்கு நம்ளுக்கு அந்த பேஷன்ஸு
ஆமாமா அந்த அயிட் அந்த இதுல்லா இருக்காது
ஆ அதல்லா இருக்கதலா வாங்கிட்டு வரனு அல்லா பண்ணனு‌ இப்ப பர்கரு பீஸான்னா கூட அதல்லா நம்ளால செய்ய முடியாது அந்த மாரி ஐட்டம்ஸ் நீங்க வாங்கி சாப்ட்டு
ஆமாக்கா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ரெண்டஸ் கூட அனை பீஸா பீட்ஸா வாங்குனங்கா ஆனா அது என தெஞ்சி நாங்க லேய எப்டி சொல்றது வ ஒன்னுத்தயு‌ பாதியுமா அரகொறியுமா செஞ்சால ஓரள நல்லா செஞ்சிருப்போன் நெனகிறே நாங்களே
அது அதா அந்தளவுக்கு நல்லால எனக்குமே தோழா எனக்கு பீஸா இந்த பர்கர் மேல வந்து அந்த அளவுக்கு வந்து விருப்பம் கடயாது
அது நா இது வரையு நானு ம் ம் இதுவர நா சாப்டது கெடையாது சும்மா ட்ரை பண்லா அப்டின் சொல்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டே சேர் நம் ட்ரை பண்லான்டா ஆட்ரு பண்ணி சாப்புல்லான்டானு செர் ஓகேடா சாப்புல்லான் சொன்னாங்க சேரி ஓகே நாங்க ஆட்ரு போட்டு வர வச்சா நா அந்த நாள் தா கடைசா சாப்டது அதுக்கப்றொ ‌ஒரு சின்ன ஆச கூட வர்ல பீ்ட்ஸா பர்கர் அதல்லா சாப்புனு பர்கர் ஒரு கஃபேல சாப்டே அந்தவுக்கு நல்லா இல்ல
நீங்க என்ன பண்றீங்க தோழா
நா இப்பதாங்க காலேஜு முடிச்சே இப்போ நா காலேஜு ஒன் மந்த்து முன்னாடிதா முடிச்சே காலேஜு லாஸ்ட் இயரு
ஆ சே இப்போ எதாச்சு வேல தேடிட்ருக்கீங்ளா?
ச்சுனுந்தே இந்த இந்தே அதுனால் தா இந்த காரியா இது பேசினுகுறே கால் பேசுன ஆமாமா நீங்கக்கா?
நா வந்து வேலைக்கு போயிட்டுதா இருந்த இப்ப பாப்பா இருக்காங்கன்னு போறதில்லா தோழா ஃபர்ஸ்ட் வந்து காலேஜ் முடிச்சே காலேஜ் முடிச்சிட்டு மாஸ்டர்ஸ் டிகீரிஸ் வந்து கரசுல போட்ருக்கே தோழா அதுவு முடிஞ்சிச்சி இப்ப எம்பிஏ படிச்சிருக் கே இப்ப வந்து இந்த ஒரு வருஷமா இப்போ ஒரு வருஷமா இந்த போன டிசம்பர்லதா பாப்பா பொறந்தாங்க டிசம்பர்தா வேலை விட்டு நின்ன இதுக்கப்புறோதா போலான் த்துதா இருக் ஐடியா இருந்தது ஆனா இப்ப கொழந்தைய பாத்துக்கறது தால் யாரு இல்ல அம்மாவு கொஞ்சோ வேலைக்கு போறாங்க அவங்களு ஓக்கிங்கு அப் எங்க மாமியார் வீட் டிலியா வந்து மாமியார் வந்து பாத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க ஒடம்பு முடியல என்னால பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா அதனால இப்ப வந்து நம்ம பாப் ப்பாவ நம்மதா பாத்து க்கணுன்ற ஒரு கட்டாயத்துல இப்ப நா வீட்ல அ அவர் மட்டு அ கணவர் மட்டு வேலைக்கு போயிட்டுக்காரு
அப்பா உங்களுக்கு கொழந்த பொண்ணா பையனாக்கா
பொண்ணு
ஓகே ஓகே கரன்ஸ்ல போட்ட நல்லதா எப்பிடிக்கா நானு போலன்னு பாக்றே ரெண்டாது டிகிரி
கண்டிப்பா நல்லது நா நானுமே அது பீஸும் கம்மி நம்ம பீஸும் கம்மியா வந்துரு நா வந்து எம்பிஏ ஹெச் ஆர் போட்டுருந்தே அது பீசிம் ஒன்டொன்டிக்கே வந்து ச்சி காலேஜ் பீஸ் மட்டு செம்முக்கு எக்ஸாம் எழுது போது மட்டு டு த்ரீ கே கே கட்டி எக்ஸாம் எழுதிக்கலா ஆன்லைன் கிளாஸஸ் எல்லா இருக்காது புக்ஸ் மட்டு வாங்கிட்டு நம்ளே பிரிப்பர் பண்ணி எக்ஸாம் எழுதுதர மாரி இருக்கு ஆனா ஈஸியா எழுதி கிளியர் பண்ணிலா கிளியர் பண்ணிட்டே நானு கிளியர் பண்ணிடலாம் நீ வந்து ஒரு மு ஒரு முப்பது பக்கத்துக்கு எழுதுனா கிளியர் பண்ணிடலாம் பேப்பர
ஓகே ஓகே அதான் கேக்கறே நானு நானும் போலாம் தான் பாக்கறே இப்ப வேலைக்கு போன போ இப்ப ஃபேமிலி இருக்கற சுச்சுவேஷன்ல நம்ப தா வேலைக்கு போனும்
வேலைக்கு போப்பா வேலைக்கு போவாம இருக்க கூடாது
அது இல் சில பேர் ம் சில பேர் என்னா சொல்றனா எதுக்கு வேலைக்கு போற உன்ன டிகிரி போட்டு பச்சிட்டு ஒன்னொ நல்ல கம்பெனிக்கா போ அப்டின்றாங்க
அப்டி அதெல்லாம் ஒன்னு ஆவாது தோழர் நீ என்ன பண்றீங்க கொஞ்சோ வந்து என்ன பண்றீங்க கொஞ்சோ சிஸ்டம் நாலேஜ் கத்துக்கோங்க அப் பறம் வந்து இங்கிலீஷ் பேச கொஞ்ச நல்லா கத்துக்கோங்க
அக்கா அதாங்க்கா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்கிலீஷ் பேசருதா
படிச்சது கண்டிப்பா நானுமே வந்து நம்ம என்ன பண்றது சின்ன வயசுல இருந்து கவுர்மெண்ட்ஸ் ஸ்குலே படிச்சிடன் ஒன்னுல இருந்து பன்னண்டு வரைக்குமே கவுர்மெண்ட்ல படிச்சிட்டனா அதுக்கப்பறமே ப கவர்மெண்ட்ல படி ச்ச ஒன்னே எனக்கு அந்த கவுர்மெண்டட நம்ம எப்டி பேசுறோமே அதேதான் பேசற நம்ம எவ்ளோவோ ட்ரை பண்ணாலுமே காலேஜி டன் காலேஜி மட்டும் கர பிரைவேட் காலேஜில படிச் சன் மூணு வருஷமா அங்க ஆனாலுமே வந்து அவுங்க கிளாஸ் மட்டும் தான் இங்கிலீஷ்ல எடுப்பாங்க ஆனா பேசறதல்லாம் தமிழ்ல இருக்கும் அதுக்கப்புறம் அதுவே வந்து சர்வே பண்ணிட்டு வந்துட் அதுக்கப்புறம் வேலைக் வேலைன்னு ஒன்று கட்டத்துல இங்கிலீஷ் பேசணும்ன்ற மாரி இருந்தது அந்த சூழ்நல எனக்குமே வந்து நீ சொல்ற மாரி சூழ்நல தா வீட்ல வந்து சூழ்நல சரியில்ல அக்காக் கல்யாணம் பண்ணிருந்தோம் அவுங்களுக் கடன் இருந்தது வீட்ல கடன் இருந்தது அக்காக்கு கல்யாணம் பண்ணவுனே கடன் இருந்துச்சி இப்போ நம்ப படிக்கணுனா நம்ம எனக்குமே செகண்ட் டிகிரி படிக்கலா நம்ம வேலைக்கு போவோனா அது படிச்சுட்டு வேலைக்கு போலாம்னு நெனச்சே சேரி சூழ்நில தள்ளப்பட்டது சரி வேலைக்கு போலா அதுக்கு கூட நல்ல கம்பெனியா தேடி போனோனு எலா கெடயாது இப்ப வேலைக்கு போனு கடன் கட்டணு பத்தாயிர ரூபா அங்க கட்டணு மிச்சப்படி பாத்தா எவ்ளோ சம்பள வருதோ புது நம்பர் நம்ம வச்சுக்கணு பத்தாயிர ரூபா கண்டிப்பா கட்டணு பன்ற ஒரு சூழ்நெல ரிசல்டு கூட வரல எனக்கு எக்ஸாம் எழுதிட் இன்னு ரிசல்ட் வரல சரி போய்றலா வேலைக்கு போய்றலா ஏப்ரல் மாசோ கரெக்டா எக்ஸாம் முடியுது ஆ ஏப்ரல் மாசோ எக்ஸாம் முடியு நம்ம போயிடலான்னுட்டு நா உண்மையிலே ஜாய்யின் பண்றே நானு போயிட்டு இருக்கே போயிட்டு இருக்கே நா என்ன பண்ணேன்னா அப்போ ரிசல்ட் வராத காரணத்துல வாய் பர்பசஸ்க்கு போயிட்டே ஓகே வா வாய்ஸ் போனதால அவுங்க என்ன பண்ணிட்டாங்க வாய்ஸ்க்கு போய்டோ நம்மளு பேசனுன்ற அதுவே வந்து ஒரு வருஷோ அங்க தள்ளிட்டே அவுங்களே ஆஃபர் பண்ணி வேற கம்பெனில பண்ணாங்க அது எனக்கு பஸ்ட் நா சேலரி ஒன்போது பிப்டீன் கே வாங்கினே
ம்ம்
அப்போ திருப்பி ஒரு ஆபீஸ்க்கு போகும்போது அவுங்க வந்து டுவண்டிக் கே தரேனாங்க ஆ சரி நம்மளுக்கு திருப்பி ஒரு ஆபஸ் நா நா அப்போ ப்பிராசஸ்யே மாத்தணு வாய்ஸ் வேணா நமக்கு கேரியர் வந்து வாய்ஸ்ல போக கூடாது நா வந்து பஸ்ட்டு பஸ்ட்டு பஸ்ட்டு காலேஜ் படிக்கும் போது நம்ம பி காம் படிச்சுட்டு ஒர்க் பேங்க்ல ஒர்க் பண்ணனு அந்த ஒரு மைண்ட செட்டு கேம்பஸ் இன்டர்யுலா செலக் ஸ்டைட்டா பேங்க்ல அவுங்க இன்னா பண்றாங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டுணு இந்த மாரி சொல்லிட்டாங்க அக்ரிமெண்ட்னா எனக்கொரு ஒரு பயோம் வந்துச் நம்மளுக்கு அங்க போயிட்டு புடிக்கல நம்மளுக்கு வேணான்ற அப்போ அக்ரிமெண்ட் போட்டாங்கனா அங்க சர்வே பண்ண முடியாது பீட்டியே சொன்னாங்க அக்கிரிமெண்ட்லா வேனா நா அ புடிச்சா போ இல்லன்னா வீட் ல இருன்ற மாரிதா வீட்லயே சொல்லிருந்தாங்க அப்பவே இப்ப நா வந்து அப்போ லவ்வு பன்னி எப்டினா இவரும் அப்பிடிதா சொன்னாரு அக்ரிமெண்ட்லா வேணா நீ போறதுன்னா நார்ம இவுருக்கு வேலைக்கு போறதே பஸ்ட் அப் ஆல் புடிக்காது அந்தாலு அவுரே சொன்னதா நம்மளும் சரி ஓகே ஓகே நம்ம அக்ரிமெண்ட்லா போய் மாட்டிக்க வோனா நானுமே அந்த ஆப்பர்சுனிட்டி ஸ்கிப் பண்ணது என்னோட தப் இப்ப கூட நா கில்டா பீல் பண்றேன் ஏன்னா ஆமா பேங்க்ல ஒர்க் பண்ணிரு கும் அழகா ஒரு டிசன்டான ஒர்க்
உங்களுக்கு அது கொஞ்சோ எப்டி சொல்றதுன்னா ஒரு பிஷர் தர மாரி உங்களுக்கு ரொம்ப கஷ் டமா இருக்க மார் இருந்துச்சுனா
இருந்திக்குலாம்பா ஒன் இயர் நம்ம எந்த எந்த பெரிய கம்பெனிக்கு போனாலுமே அக்ரிமெண்ட்டு தான் எக்ல் போனாலுமே அக்ரிமெண்ட் இன்ஃபோசக்ஸ் போனாலுமே அக்ரிமண்ட் போனாலு அக்ரிமெண்ட்டு தா எதுமே அக்ரிமெண்ட் இல்லாத ஜாபே கெடையாது நா அந்த டைம்லே பண்ணே என்ன இப்ப நா என்ன நா சொல்றன் பாத்தியா உனக்கு அந்த மாரி சொல்றது கால் கெடையாது எனக்கு
ம் ம்
நம்மளுக்கு ஒரு கையிட் பண்றது ஆல் கெடையாது நீ என்ன பண்றியோ பண்ணுன்ற மாரி சொல்லறதோ சரி நம்மன் தெரியாம நா ஒரு சூ சூஸ் பண்ணிட்டு போயிட்டேன் இப்ப நா போணோன ஏ வாய்ஸ்ல தா எனக்கு எஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு போர் இயர் திரீ இயர் எக்ஸ் ம் வாய்ஸ் இருக்குவோ அப்பனா சூஸ் பண்ணா நா வாய்ஸு சூஸ் பண்ணணு இல்ல நான் வாய்ஸ் போய்டனா எனக் சேலரி தா அப்டே தா கீழ போய்டும் இப்ப நா டூவெண்டி ஃபைவ் வாங்றன் நெனச்சுகோயே அத் இப்ப நா வந்து வாய்ஸ் டூவெண்டி ஃபைவ் வாங்லா தேர்ட்டி கூட வாங் ஆனா நா நான் வெஜ் சத்தி கேட் நா வாங்க முடியாது அவன் ஃபர்ஸ்ட் ப்ரெஷரா எடுப்பா என்ன எனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத காரணத்தினால்
ம்
அதா நீ போறது நா நல்ல வாய்ஸ்லம் போவாம நான் வாய்ஸா ஒரு நல்ல கம்பெனியா பாத்துப்போ வேலைக் போய்ட்டு கரெஸ்ல போடு
நா வந்து அந்த எல் என் டி தெரியுயில்லக்கா இந்த மெட்ரோ இது பண்றதெல்லா
ம் ஆமாமா
ஆ அங்க வந்து எங்க மாமா வந்து எங்க மாமா அங்கொரு வேல் செஞ்ஞின் இருந்தாரு ரெஃபர் பண்ணர் ஏன் நம்ம வந்து இங்கிலீஷ் அவுங்க பேஸ்து எனக் புரியு
ஆ புரிது புரிது
என்னால டக்கு என்னால பேச முடியாது பேசுனாலு ரொம்ப ஸ்லோவா யோசிச்சு ரொம்ப ஸ்லோவா பேசுவ ஆனா பேசுவ ரொம்ப ஸ்லோவா பேசுவ
புரியுதுங்க தோழா எனக் அது புரிது ஏனனா அந்த ஸ்ட்ரகுள்ஸ் அந்த கஷ்டோ நா பட்டிருக்க
ஆமா நா வு நம்ம ஃபுல்லா இந்த தமிழ் மீடிமே படிச்சின்யிந்தாங்கா நம்ப
தா அது மாரி பட்டு தா ஆனா வந்து இப்ப பேசும் போது எனக்குமே நா ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு வருஷோ அங்க பேசுறதுக்கு கொண்டு ஆ ஒரு வருஷோ கப்ற நானே பிக்கப்பாய்ட்ட அது எப்டினா அவுங்க பேசுறாங்களா அவுங்க என்னப் பேசுறாங்க அது நமக் நல்லா புரிது அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணு நம்ம தப்பா ஃபர்ஸ்ட் நம்ம தப்ப தா பேசுவோ அவன் ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கு அவ்ளவா தெரியாது புரிதா மா பேஸ் அவனுக்கு பேசுறதுக்கு அவ்ளோவா தெரியாது நம்மளுக்கு அவ்ளோவா பேஸ் தெரியாது நம்மளுக்கு என்ன வருதோ நம்ம பேச நீ வந்து நார்மலா ட்ரை பண்ணு ஃபஸ்ட்டு நம்ம இப்ப நீங்க எப்டி ஃபஸ்ட்டு நம்ம இண்டர்வியூ போனொன்னே உங்க செல்ப் இன்ட்ரோதா கேக்க போறாங்க
ஆம்மா அதெல்லா அதெல்லா பிரச்சன இல்லக்கா
தா அதுக்கப்புறோ உனக்கு உள்ள போனாலா உனக்கு இங்கிலீஷ்யே பேசிட்டு இருக்க சொல்ல மாட்டாங்க பா எதாச்சு ஒரு மீட்டிங்ல எது எதாச்சு ஒருத்தவங்க போறப்போதா அந்த இங்கிலீஷ்ல பேசுறப்போ நம்மளுக்கு அதுக்கு நீ கொஞ்சோ பிப்பேர்டா இரு அவங்க பேசுனா